ஹலோ அஃப்ரீன்
அ அ ஒ
ம் சாப்டியா
ஓ சாப்டே
என்ன சாப்டே
என்னது சோறு
ம்
என்ன ஏதோ பொறியலு
ஏதோ பொரியலு எப்டி சாப்ட முடியு
யோ பீட்ரூட் பொரியல் சர் சேரி ஆ இ அவங்க
உம்
உங்க வீட்ல என்னது
சோறு ரசோ எங்மா எனக்கு முட்ட பொரிச்சு தந்துச்சு அவ்வ
சோறு ரசோ முட்ட பொடிமாஸ்
அ
எங்கம்மா கேக்குது என்னன்னு
ஊவா இங்கதா சோறுக்கு ரெண்டு பேரும் பப்படம் பொருச்சு சாப்ட்டு இருக்காங்க எங்க அம்மாவு தம்பிமாவு ரசத்துக்கு அ
ரசத்து ரசத்துக்கு யாரும் பொப்பட பொரிஞ்சு சாப்
அதத்தா நானுங்கேக்கிறே யாரு நீங்க ரசதுக்குலா பப்பட வெச்சு சாப்பிட்றீங்க அப்டின்னு அது
வேல செய்ற சத்தம் போட்டு விட்டீங்க
சொன்னாலே எனக்கு இலை வாங்கிட்டு வந்து அறுத்து குடுத்துச்சு
ரசத்துக்கு மோஸ்ட்லி என்ன நல்லா இருக்கும் கறிக்கூட்டம்
ஆ கறிக்கூட்டா மீன்னு கறி ஆ பின்ன என்ன கைமா கைமா
ஆ கைமா இதா நல்லா இருக்கு
ம் இப்ப வந்து தசலி வந்து எழுத போகுது
எழுத போறியா
ம்
செரி செரி எழுது
அக்கொன்ஸ் எழுதணும்ல
எழுதணும்
நா இப்ப எழுதுனா தா எனக்கு உண்டு ராத்திரி தூங்க தூங்க இப்படி உட்காந்து ஆன்னு எழுதுவே அப்புற கொஞ்ச நேர உக்காந்து செல்ஃப் இன்ட்ரோ படிக்கணு
செல்போன்ல வாங்கனு போ மாட்டே
கோவமா வருதா
ம் பிஸ்கெட் வேணுமா
நல்லா படிச்சிரணும் ஃப்ரி நம்ம செல்ஃப் இன்ட்ரோ நல்லா குடுத்தா பெடப்பா நம்மளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கு இப்ப ப்ரிப்பேர் பண்லாமா என்ன எழுதுறதுன்னு
என்னது
இப்ப ப்ரிப்பேர் பண்லாமா என்ன எழுதுறதுன்னு
என்ன என்ன சொல்ல நீ சொல்ல என்ன சொல்லுவ
ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்டட் மேம் குட் ஈவ்னிங் ஆல்
ஆல் ஆஃப் யூ காய்ஸ் குட் ஈவ்ன்
காய்ஸ் எல்லா சொல்லக் கூடாது கேர்ள்
சொல்லாமே
அது நம்ம எல்லாத்தையு சொல்றதுனால நம்ம குட் ஆஃப்டர்நூன் அந்த மாரி சொல்னு சாரி காய்ஸ் சொல்ட்டோ ஆ இப் இப்ப நம்ம பொதுவா ஒரு இதுக்கு போனும்னா அப்படி சொல்ல கூடாது இல்லையா
சிட்டுவேஷன் கேத்த மாரி நம்ம மாத்திக்கணு
ம் நா இந்த மாரி இப்ப நீயே சொல்லே நியூ இயர் சண்டேன்னு சொல்லே நா எழுதறே
சேரி எழுது நீயே எழுது
நீ சொல்லு நா எழுதறே சரியா
சொல்ட்டா
ம் சொல்லு
என் என்னெழுதலா
பஸ்ட்டு என்ன சொல்ச்சு மேம்மு எங்க மேம்மோட குரூப்பயே காணோ போ
இட்ஸ் மை ப்ளசர் டூ இன்ரோடூஸ்னா இன்ட்ரொடடியூஸ் மை செல்ப்
ஏ எங்க இங்கே இருக்கு பாரு ஸ்கில் டெவலப்மெண்ட்
மை நேம் இஸ் பவித்ரா
குட் மார்னிங் குட் மார்னிங்லே ஆரம்பிப்போ குட் மார்னிங் எவ்ரிவொன்
இட்ஸ் மை பிளசர் டூ இன்ரோடியூஸ் மை செல்ப்
குட் குட் மார்ன் குட் மார்னிங் எவ்விரியான் என்ன இட்ஸ் மை ப்ளசரா
ம்
இட்ஸ் மை ப்ளஷர் பிளஷர் பி எல் இ ஏ எஸ் யு ஆர் இ ப்ளஷர் டூ
இன்டிட்டியூஸ்
இன்ட்டடியூஸ் மை செல்ஃப்
அம்மா இல்லப்பா வெளியருக்கு இல்லயா ஹ எழுது இதுவா இல்ல கடைலந்து வாங்னே எம்புர்வா
குட் மார்னிங் எவரி ஒன் இட்ஸ் மை பிளெஷர் டு இன்ட்ரோ மை செல்ஸ் இட்ஸ் மை ப்ளஷர் டு இன்ட்ரோ மை செல்ஃப் வந்து குட் மார்னிங் எவ்ரி ஒன் இட்ஸ் மை ப்ளஷர் டு இன்ட்ரோ மை செல்ஃப்
ஒன்னு ரெண்டு மூணு
சொல்லு
ஆ
சொல்லு
இட்ஸ் மை ப்ளஷர் டூ இன்ரொடியூஸ் மைசெல்ஃப்
இன்ட்ரொடியூஸ் மைசெல்ஃப் இன்ட்ரோனு சொல்லிக்கலால்ல
இன்ட்ரோ மை செல்ஃப் ஆ ஓகே தா
குட் மார்னங் எவரி ஒன் இட்ஸ் மை ஃப்ளஷர் டு இன்டரோ மை செல்ஃப் ஓகே கரெக்டா இருக்கா கரெக்டா வர்தா ம் அடுத்தது வந்து
மை நேம் இஸ் ரேன் அதுயே ஓம் பேர்ன்னா எழுதுறே ஏ நோட்ல
மை நேம் இஸ் அஃப்ரின்
ம்
ஆண்ட்
எஸ்டே டேக்லைனா
டேக்லைன்
டேக்லைன் நேத்து நா ஒன்னு ஒண்ணு குரூப்ல அடிச்சனே ஆ இங்க இருக்கு பாரு
எல்லாரு நீ எத்தன பேத்துக்கு அடிச்சுது
நீ போடல டேக்லேனு நா போட்டு நேத்து அனுப்புனே மேம்கு மேம் என்ன சொல்ச்சு எல்லாருமே ஒரே டேக் லைன் எடுக்க கூடாது ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு டேக் லைன்னனு சொன்ன இப்ப நல்லா பாத்து பாத்து எடுத்தாங்க நானு ஒன்னு பாத்து எடுத்துட்டே
ஓகே என்ன எடுக்ரது
தெம் ஐ அம் ய கோமஸ் குளோர்ஸ் குளோரஸ் கோலர் அண்ட் காமர்ஸ் கோலர் வித் க்ளோபல் பிரஸ்பெக்டிவ்
நெறைய அனுப்பிருக்கு பாரு மேமு முப்பது பக்கோ முப்பதுக்கு மேலே அனுப்பிருக்கு நீ வேணா இது எத்துக்கோ ஐ எம் ய பிரிசிஷியன் திங்கர் வித் ய பர்பஸ்
யாருமே எடுக்கலையா அது
தெர்ல நீ பாரு நா பாத்துட்டு தா இருக்கே தெர்ல யார் எடுத்தான்னு தெர்ல நிஷ்வானா பாரு ஐ எம் ஏ பில்டர் ஆஃப் வேல்யூ அண்ட் வேஷ நாமா
அ கூ பைத்தீபர் பர்சான என்ன எடுத்திருக்கா
ஃபருசானா வந்து
ஐ எம் லீடர் பர்கர் த்ரோ கோமஸ்சா மா
ம் அது ஒரு மெண்டலு பீல்ட்ராம் அப்பா நா என்னொட டேக்லைனு வந்து என்ன என்ன சொன்னே உங்க்கிட்ட ஐ எம் ய காமர்ஸ் கோலரா
ம்
என்னோடது பாரு ஃப்ரீ ஸ்பெல்லிங் பாரு ஐம் ய காமர்ஸ் கோளரா
என் எங்கடி இருக்கு ஒனது
நா அனுப்பி இருப்ப பாரு
ஐ எம் கோமஸ் கோ ஆமா எஸ்
ஐ எம் ய காமர்ஸ் கோலர் வித் எய க்ளோபல் பிரஸ்பெக்டிவ்
ஆ
கர்ட்டா
ம்
ஒனக்கு டேக்லைனு செட் பண்ணு
என்னடி செட் பண்ண
ஒனக்கு என்ன புடிச்சிருக்கோ அது பாரு காபி பண்ணு நான் சொல்றே நா சொல்றத யாராச்சு சொல்லியிருக்காங்களன்னு பாரு
ஐ எம் ஏ அர்ஜக்டெக்ட் ஆஃப் எக்னாமிக் எக்ஸலென்ட் யார வச்சுருக்காங்களா
ஏ இதுல்லா ஐ எம் ஐம் ஏ கோ இன் ஆப் தெரிலடி
என்னா
ஐஎம் ஸ்கோலர் ஆஃப் ஸ்டாட்டஜி அண்ட் குரோத்
ஸ்டாட்டர்ஜி அண்ட்
குரோத் யார எடுத்துருவாங்ளா கான்ஸ்டைன் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இன்டென் என்னா இன்டட் தப்ப தப்பா படிக்கிறே பாரு
ஆ இப்ப நான் எழுதுன்ன படிக்கட்டா
இது பாரு ஐ அம் ஏ அட்வகேட் ஆஃப் இட் இன்டலிஜென் லீடர்ஷிப்
நீயா
ம்
அப்ப அது காப்பி பண்ணி நீ வெச்சிகோ அப்ப நீ டேக் லைன் கேக்கும் போது நீ சொல்லு
சிரிப்பா வருது
சிரிப்பா இருக்கா
ஐ எம் எ கேரக்டர் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் நறைய கேள்வி இச்
நறை ஆக்டிவிட்டியா
ம் அங்க அப்டிதா இருக்கு